கேக்குதா
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க ந நல்லார்க்கீங்ளா செரி செரிங்க ஆ ஆர்க்குங்க சாப்டீங்ளா மதிய டைம் ஆயிட்ச் லஞ்ச் டைம் ஓக் ஓகே ஓகே நல்லது என்ன சாப்டீங்க
சாப்பாடு சாம்பார் ரசம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆ நா இன்னு சாப்பில்லேங்க இதுக்கு மேலதா சாப்படணு ஒரு ஒர்க்கு இருந்தது ஆ இதுக்கு மேலதா சாப்பணுங்க பரவால டைம்கு சாப்ட்டுக்கிறீங்க டைம்கு சாப்படணு நீங்க ஆமா ஆமாங்க எங்க என்னால முடிறது இல்லங்க ஒர்க் க்கா இருக்கா எங்க டைமுக்கு சாப்ட முடிவில்லக் காலைல பாத்தீங்கனா நைன் டென் ஆய்ருது மதியதுல பாத்தீங்னா டூ ஓக் கிளாக் மேல ஆயிடுதுங்க நைட்ல டைமிங் டென் டென்னுக்கு சாப்பர்றோ அ நா ஒரு பிரைவேட்ல இதல ஒர்க் பண்ணிட்ருக்கேங்க
ஓ பிரைவெட்
ஒர்க் பண்றதனால டைமே இருக்கதல்ல எங்னுக்கு அ ஃபேம்லி ஃபேம்லிக்குள்ள போயிட்டோம்னா இன்னும் பசங்க இருக்காங்ளா அவங்ளப் பாத்துட்டு அப்டியே போதுங்க ம் உங்குள் நீங்க நீங்க சிக்
உடன்
ஓ ஸ்டூடன்ட்டுங்ளா ஓகே ஓகே நல்லதுங் நல்லதுங்க நல்லா படிங்க ம் எதுக் எந்த எதுவுமே அச்சீவ் பண்றதுக் ஃபேம்லிக் வறத்துக் முன்னாடி அச்சீவ் பண்றங்க
அச்சிவ் பண்ணிட்தா வரணு கோல் அதா கோல் ஒரு நல்லா ஜாப்ல ப்ளேஸ்ட் ஆயிட்டு அதுக்கப்றோ
ஜிப்ரோ
ம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுன் நெனைக்றே
அ கிளைமேட்டு உங்க ஊர்ல எப்டி இருக்குங்க கிளைமேட் நல்லாருக்கா
அ கிளைமேட் நல்லாருக்கு மழ வர மார்ருக்கு
ஓகே ஓகே இங்கியு அப்டிதாங்க இருக்கு ஒரே ரெண்டு நாள்லக் கிளவுடாருக் இருக்கு தவிர மழ வரல ஆனா நல்லா இருக்கு ஜில்லுனு ஒரு டிஃப்றென்ட்டாருக் ம்
டக்குன்னு வெயில் அடிக்குது சில்லுனு இருக்கு கிளைமேட்
ஓகே ஓகே ஓகே மழ வரும் போல இருக்கு ஆனா எங்க எங்க பெயுது போல இருக்கு ஆனா நம்ம ஏரியாவவுல இல்ல நா எங்க ஏரியாவுல இல்ல போல இருக்கு சரி நா வந்து நார்த்துங்க நார்த் சைடு ந நார்த் சைடு நீ
நானு நார்த் சைட் தான்
அப்படிங்களா ஓகே ஓகே ஓகே ஒரு வேல பக்கத்துல கூட இருக்கலாம்
ஆமா
சரி சரிங்க நானும் இன்னைக்கு சாம்பார் அ அப்ற ஒரு பொரியல் கொடு த்திருக்காங்க சாதம் பொரியல் தான் கொடுத்துருக்காங்க
ஓ லன்ச் டைம் அப்பதான் சாப்பிடணும்
ஆ இன்னு முடியுறது இல்லைங்க ஒர்க் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குங்களா ஆ கொஞ்சம் லேட் ஆயிடுதுங்க சாப்ட
ஆ வீட்டுக்கு போறது
வீட்டுக்கு போறதுக்கு ஃபோர் இல்லாம் ஃபைவ்கு போயிடுவங்க ஹே நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் வருவேங்க
ஓ அதுக்குள்ள வந்துருவீங்
நா ஆமாங்க ஒன்னும் பிரச்சன இல்லங்க ஒர்க் எல்லாம் ரொம்ப பிரஷர் எல்லாம் இல்லைங்க ரொம்ப இல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாதான் இருக்கும் இருந்தாலுமே ஒர்க் எந்த நேரத்துல வரும்னு சொல்ல முடியா திடீர்னு ஒர்க் வந்து அதுனால டைம் நம்மளால கீப்பப் பண்ண முடியல
ஒங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்
என்னங்க
என்ன கலர் பிடிக்கும் ஒங்களுக்கு
என்ன கலர் பாத்தீங்கன்னா யெல்லோ பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச
சேரி கேரட்
ஆமா ஆமா ஃபேவரெட் என்னங்க
ஃபுட் என்னங்க உங்களுக்கு பிடிக்கும்
ஃபுட்டு ஃபுட்டு வந்து ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும்
ஓ ஏன் அந்த ஃபுட்டு பிடிக்கும் உங்களுக்கு
கான்சியஸ்னா பாப்பே ஹல்த் கான்சியஸ்னா எனக் காலையில் கொஞ்சம் அடிய ஒர்க் அவுட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பண்ணோம் ஏன்னா எனக்கு அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸா இந்த கொரோனா எனக்கு ஹெல்த் ரொம்ப வெயிட் போட்டேன்
ஓ
அதனால பாத்தீங்கன்னா அதுக்கப்பறம் எல்லாம் என்னடா இப்டி ஆயிட்ட இப்டி ஆயிட்ட அப்டின்ற மாரி சொன்னாங்க அதுக்கப்பறம் வந்து நானு ஜிம் போக ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பு்ரோட்டீன் ஐடம் எது பாத்தாலும் விட மாட்டேங்க காலையில எங்க வீட்டுல நான் சுண்டல் அந்த மாரி ஐட்டம்ல்லாம் சாப்பிடுவேன்
ம் நல்லதான
ஆமா ஆமா வெயிட் லாஸ் பண்ணிட்டே இருப்ப அதனால முட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சது
ஆ எனக்கும் பிடிக்கும் சேர்த்து சாப்பிடுவீங்களா இல்ல தனியா பிரிச்சு சாப்ட்டுருவீங்களா
இல்ல வே ஆ பாயில் பண்ணி சாப்ட்ருவேன் இந்த ஆம்லெட் அது மாதிரில்லாம் இல்லேங்க பாயில் பண்ணி சாப்ட்டா ரொம்ப நல்லதுங்க புல் பு்ரோட்டீன் நமக்கு கெடைக்கு ஏன்னா எதுமே நம் இப்ப உள்ள இன்கிரீசின்ஸ் எதுவு சேர்த்த மாட்டோ ஆம்லெட்னா பாத்தீங்கன்னா தேவ இல்லாம ஆயில் காரோ அது இதுன்னு எல்லா சேத்துவோ அது நல்லது இல்ல அதனால பாயில் பண்ணீட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் எக்காது சாப்புடுவே காலையில அதுதா சாப்பாடு ஒரு பட்டாணி
பத்தாதிங்க மினிமம் ரெண்டு எஃக்கு அவ்வளதா
இல்ல இல்லங்க எனக்கு ஓகே எம் பாடிக்கு ஓகே உங்களுக்கு ஓகே உங்களுக்கு
இல்ல அவ்ளோ எஃகு சாப்புட கூடாது டெய்லி ரெண்டு எஃகுதா சாப்புணு
இல்ல இல்ல இப்போ பு்ரோட்டீன் வேணு நம்ம ஒடம்புக்கு நா கொஞ்சோ ஒர்க் அவுட் பண்றதுனால ஏ டபுள் ஆமாம்மா எ ஹெல்த்து விட டபுள் மடங்கா சாப்புட சொல்றாங்க எஃகு எ வெயிட்னா இப்ப சவன்ட்டி அப்போ ஒன் கு கு கிலோ இது ஒன் ஃபாட்டி கிராம் நா சாப்புன்னுங்க ஒரு எஃகுல சவன் கிராம் தா இருக்கு அ ப்ரோட்டீன் அதனால எனக்கு மேனேஜ் ஆயிடு அதனால மே எங்க இருக்குன்னு பாப்ப ப்ரோட்டீன் புட் எது இருந்தாலு எனக்கு ரொம்ப
பிரியாணி இதெல்லா சாப்பிடுவீங்களா நான்வெஜ்
அது யாராடி தவிர்க்கவே முடியாது பிரியாணிய வந்து எவ்வளோ கண்ட்ரோ இருந்தாலு அது நிறுத்த முடியாதுங்க பிரியாணிய மட்டு கண்ட்ரோ டிக்க மாட்டே எ பாப்பாவுக்கு ரொம்ப புடிக்கு பேவரட் அவ பிரியாணி தா
ஏ ட்டு அதா அ அனிமல்ஸ்லா புடிக்குமா உங்களுக்கு வளக்க
அ ஆமா அனிமல்ஸ் எல்லா புடிக்குங்க நா ஒரு டாக் கூட வளத்துட்டுருந்தே இப்ப இல்ல வந்து ஆயிருச்சு இங்க ரொம்ப ஒரு அஞ்சு வருஷோ ஆயிடுச்சுங்க எறந்து லேபுன்னு ஒரு பிமேல் டாக்க வளத்துருந்த லேப் அ பி பிரீடு அது அது வளத்த ஒரு டென் இயர்ஸ் கிட்ட ரொம்ப பாசமா இருக்கு எங்கிட்ட அது மிஸ் ஆயிருச்சு அதா எனக்கு ரொம்ப வறுதோ அனா இப்பயு இருக்குங்க ஊர்ல அம்மா ஆடு மாடு எல்லா வளத்துட்டுருக்காங்க நாங்க கொஞ்சோ வெளிய இருக்கோ வீக்லி ஒன்ஸ் தா போவோ அப்ப பாத்திங்ன்னா வீட்லெல்லா இருக்கு எல்லாமே இருக்கு னையில்ல எதுமே எல்லாமே வளப்பாங்க அம்மா பூன நாய் ஆடு இருக்கு
அனிமல்ஸ்னா நம்மளுக்கு ரொம்ப புடிக்கு போல
ஆமாம்மா கண்டிப்பா கண்டிப்பா அனிமல்ஸு அது கூட ஸ்பென் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கஷ்டோ இருந்தாலு போயிடுங்க மறந் ஆமாம்மா ஒரு ஒரு ஒன் வீக் வேல செஞ்சுட்டே இருப்போங்க அந்த டயடுல அந்த ஊருக்கு போனம்னா அது கூடலா இருந்துட்டு ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்தொம்னா வெச்சுங்க அந்த ஒன் வீக்குக்கு கஷ்டப்பட்டது எல்லாமே மைண்ட் ஃப்ரீயா இருக்குங்க
ஆமா
அங்க எதாவது இருக்குங்களா நீங்க அது மாதிரி எதாவ்து வளக்குறிங்ளா
ஆ நா இப்ப வளக்கலிங்க பிஷ் மட்டு தா வளக்கற
ஓகே ஓகே ஓகே முசுங்களா எத்தன பிஷ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க அதுக்கு என் ஃபுட்டு குடுக்குறீங்க
அதுக்கு ப்ரோட்டீன் இருக்கு ஃபுட்டு தண்ணி நல்லா சுத்தோ பண்ணணு சுத்தம் பண்ணிட்டா சுத்தம் பண்லினா டிஷிஸ் வந்துரு
எவ்ளோ நாளைக்கு ஒரு முற சுத்தம் பண்ணணு டேங்க் ஏனா நாங்க வளர்த்ததே இல்லைங்க அத
ம் அது வந்து தண்ணி ரொம்ப கிளீனா ஒரு மாரி கத கதனு இருந்துச்சுனா மட்டும் மாத்தனுங்க இல்லைன்னா டிசீஸ் வந்துரு அதுக்கு நோய் வந்துரு
ஓ ஓக்
அப்ப நோய் வந்தா ரொம்ப கஷ்டொ செத்து போயிரு நம்ம எப்டி டாக்க பாத்துக்கறோமோ அதே மாரிதா அதையு பாத்துக்கணு
ஓ ஃபுட்டு என்ன ஃபுட்டுங்க அதுக்குன் தனியா இருக்
அதுக்குன்னு ஒவ்வொரு ஃபிஷுக்கு ஒவ்வொரு மாரி ஃபுட்டுங்க இப்பத்த கோல்டு ஃபிஷ்க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாரி கலரு ப்ரவுன் கலர்ல ஒரு ய ஃபுட் இருக்கு ஒவ்வொரு ஃபிஷுக்கு ஒவ்வொரு மாரி ஃபுட் இருக்கு அதுலே எல்லாமே இருக்கு சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்கு
ஒரு இந்த தொட்டில எத்தன ஃபிஷ் வளப்பீங்க
ஆ இப்ப வளக்கல் ஒரு ஆறு ஃபிஷ் வளக்குறே ஆ கோல்டு ஃபிஷ் இருக்கு அப்றோ சார்க் வளக்குறே அப்றோ பவுல்லையு போட்டு வச்சிருக்கே
ம் ம் ஓகே ஓகே எல்லாமே நீங்களே மெயின்டென் பண்ணுவீங்களா வீட்ல எல்லா ஹெல்ப் பண்வாங்களா
நா நா யாரையுமே தொட விடமாட் நானேதா பண்ணுவ எனக்கு நானே பண்ணி நானே இது பண்றதா புடிக்கு யாருமே தொடமாட்டாங்க அவங்க கேப்பாங்க நா தரமாட்ட
சரி சரி சரி சரிங்க ஆ
பாத்துப்பே
ஓகே ஓகே ஆ ஆறு இருக்குங்ளா ஆறு அது இப்போ நம்ப வாங்கிட்டு வந்து விடுறீங்களா அது எதாவது முட்ட வச்சு எதாவ்து அந்த மாரி இருக்குங்களா குஞ்சு பொறிக்கிற மாரி அந்த மாரி வருங்களா
அது வந்து அது நம்ம குட்டி போடுற மாரி ஃபிஷ் வாங்கன்னா வருங்க
ஆ ஆ ஓகே அது
அதாவ்து இந்த கப்பி இந்த மாரி கப்பி இந்த மாரி வாங்கணு குட்டி போடுற ஃபிஷ்ஷா பாத்து வாங்குனா குட்டி போடு
அ இது எப்பயுமே சைஸ் ஒரே லெவல்தா இருக்கு ரொம்ப பெருசெல்லா ஆவாது நீங்க வளக் குற அந்த ஃபிஷ் எல்லாம் ஆ
அ கொஞ்சொ வருஷொ கழிச்சு அதுவே பெருசாகு
ஓ
இ சார்க்குலா சார்க் க்லா சீக்கிரமா பெருசாயிரு கோல்டு ஃபிஷு கொஞ்சொ லேட்டாகு
நா எப்பயுமே பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரே மாரி இருக்கு இங்க ஒரு ஒரு எடத்துல இல்ல எல்லா ம்பே பாக்குறம்போ சைஸ் எல்லாமே ஒரு மீடியமாதா இருக்குங்க நா நெனைப்ப ஒரு வேல அதனோ ட வளர்ச்சி அவ்ளோதா இருக்கும் போல இருக்கு அதுக்கு மேல அது வளராது அப்டின்னு நா நெனச் ச ஆனா வளருங்லா பெருசா கோல்
அதா நம் அதுவு வளரு
ம் ஓகே ஓகே
அதுவு நம்ள மாரிதா
ஓ ஓ செரி செரி ஒரே மாரி ஃபுட்டு்தா குடுப்பீங்ளா நீங்க அதுக்கு
ஆமா
ஓ ஒரே மாரி
அதுக்கேத்த ஃபுட்டு மட்டு தா நம்ம குடுக்கணு மத்த ஃபுட்டு எதா
நா சாப்டாச்சு நீங்க பொருளுங்க அது மாரி ஏதாது இந்த இப்ப ச உதாரணத்துக்கு இந்த சாதமே இருக்கு பாருங்க அரி சி சாதோ அதெல்லா அதுலா ஓ போட்லா
ஆ போட்லா ஒன்னுமே ஆகாது சாதம் மட்டும் தா பூழு பூச்சி புழுவெல்லா அதுக்குன்னு குடுக் கூடாது நம்மகிட்ட ஃபுட் இல்ல வாங்குற பொசிசன்ல இப்ப ஃபுட்டு நம் வரப்போது அப்டின்னா கொஞ்சமா போட்டுறலா அதுவு ப்ரோட்டீன் தானே
ஆமா ஆமா ஆ சேரி சேரி பரவாலங்க உங்கிட்டபேசுன நான் கொஞ்சோ தெரிஞ்சிக்கிற போல இருக்கு ஃபிஷ் நானு எங்க பாப்பா கேப்பாங்க இந்த மாரி வாங்கி குடுங்க எனக்கு வளக்கணு தேர்டு தா படிக்கிறா அவ கேப்பா இல்லா அம்மு அதெல்லா வேணா நம்போ அடிக்கடி ஊருக்கு போவோ செய்வோ இப்ப நாங்கங்க ஊருக்கு போறோம்னு வெச்சுக்கோங்க நீங்களே யாருமே இல்ல எப்டி அது என்ன பண்ணுவீங்க ஒரு டூ டேஸ் வெளில எல்லாருமே ஃபேமிலியோட போறீங்க அப்டின்ற போது என்ன பண்ணுவீங்க
அப்டிங்கும் போது இதைமே அங்க கூட்டிட்டு போயிருவே இல்லேன்னா எங்க வீட்டுல யாராச்சு இருப்பாங்க யாராச்சு ஒருத்தராச்சும் இருப்பாங்க ஆ போட சொல்லிறுவே
ஓகேங்க செரி இப்ப யாருமே இல்ல அப்டின்ற பட்சத்துல அத எத்தன நாளு ஃபுட்டு் இல்லாம இருக்குங்க
அது ஃபுட்டு இல்லாம ஒரு ரெண்டு நாள் தா இருக்கு
ரெண்டு நாள் தா இருக்கு ஓகே அதுக்குள்ள நாம அங்க வந்துறணு
ம் ஒரு வாரம்லா நம்ம எடுத்துட்டு போயிடணு நாலா ஒரு வாரம் இருக்க மான்னே எடுத்துட்டு போயிருவே அந்த கவர் இருக்கும் இல்லங்க ஆக்சிஜன் வெச்சி பெங்கிய தூக்கிட்டு போயிருவே அப்ப அதுவு நம்மள மாரி தானே அதனால
செரிங்க ரொம்ப நன்றி உங்ககிட்ட நெறைய தகவல் கெடைச்சது
ஆ செரி